ஹலோ
ஆ கேக்குதா
ஆமா கேக்குது உங்களுக்கு ம் ஆனா என்ன பண்றீங்க நான் வந்து டீ போடப்போறே
டீ போடப் போறியா
ஆமா என்ன எந்த சாப்பாடு உனக்கு ரொம்ப புடிக்கு
புரியல
ம் சமையல்ல உனக்கு ரொம்போ புடிச்ச சாப்பாடு
சாப்பாடுலையா
ம்
சாப்பாடுல எனக்கு வந்து எனக்கு வந்து பிரியாணி புடிக்கு
சிக்கன் பிரியாணி பண்ணே
நீ சிக்கன் பிரியாணி பண்ணியா
ம்
நல்லான்ச்சா
நல்லான்ருச்சி மின்னர்ந்த ‌அளவுக்கு ட்ரை பண்ணாரு
புரில
வதக்கண்துலா அவுருதாங்க நா ரெடி பண்ணி மட்டுந்தா குட்த்தே
ரெடி பண்ணிதா யார் செஞ்சித்
என்னது செஞ்சாரு
அவுங்கதா செஞ்சாங்ளா
கேக்கல நீ பேசறது எனக்கு
எங்க வீட்டுக்காருதா செஞ்சாரு
அப்ப நீங்க எதுவூ செய்ல
நா எல்லாமே ரெடி பண்ணி குடுத்தம்ப்பா வெங்காயோ தக்காளி
ம்
சிக்கன்ன இது கழவி குடுத்தே
ஓகே ஓகே
ரெண்டு ரெடி பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு
அப்படியா அப்ப நல்லாதா இருக்கூ நெனைக்குறே செஞ்சிருக்கியா இதுக்கு முன்னாடி
ம் ஹூம் நா ஃபர்ஸ்ட் டைம் செய்லான்னு பார்த்தே
ரிஸ்க்கு வேணா
அதனால எதுக்கு சாப்ட்டு எங்க நம்ப பாத்ரூம் போய் நடக்கனோ
ஆவ்ர் நல்லாவே செய்ல
ஒரே குமட்டல் எனக் இந்த கமிஷன்
ட்டுமா
ஆமாம் அது மட்டுந்தெ
தயிர் பச்
தயிர் பச்சடியூ
ஆ
ஓ ஆ முட்ட ‌ஒன்னு
இப்போ நீ சிக்கன் சாப்ட்டல்ல அது பாப்பாவுக்கு ஒத்துக்குமா
ஆ அதுல ஒத்துக்குது அது பாப்பா தம்பிதா தம்பிதா வந்து செட்டாவது
ஏன்னா எனக்கு சொன்னாங்க
ம் ம் பையின்றதுனால பாத் பாத் சாப்பட்ணோ அது பொங்கன்னா ஒன்னூ பிரச்சன இல்லன்னாங்க செரி ஏதோ ஒண்ணு போ அப்டின்ட்டு சாப்ட்டே
ம்
நா வந்து வாய கட்ட முட்ல
அப்படியா
இருந்தாலுமே டாக்ரு ஹாஸ்பிட்ல்லயே சொன்னாங்க தா
என்னான்னூ
அந் து எங்க அம்மாக்கு வந்து எது வேணா செய்வாங்க எது புடிக்குமோ அத நீங்க சாப்புல்லா இப்ப ஷ்மயிர்ல இத சாப்புடக் கூடாது அது சாப்புட கூடாதா சொல்ல கூடாது அப்டின்னு சொல்ட்டாங்க அவுங்க ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ பேசுனாங்க அம்மா ரெண்ட்டு பேத்துக்கு ஒத்துக்காது உங்ளுக் எதுக் செட்டாவுதோ அத மட்டு சாப்புடாதீங்க
என்னக்கு
உங்களுக்கு புடிச்சது புடிக்காதது மா அந்த மேரி இருக்குல்ல அது மார் ட்ரை பண் சேரத மட்டு சாப்பிடுங்க பிடிக்காதத விட்ருங்க அப்டின் செல் செல்லூ
அப்படியா செரி ஆனா இருந்தாலூ நீ வந்து எது சாப்பிட்டாலூ பார்த்து சாப்பிடு
ம் இனிதா சாப்புட்றது வெற சாப்பாடுதா சாப்ட்டே இதுக்கு சிக்கன் எதுவு நா அதிகமா சாப்புடுவே ஏன்னா எனக்குயே ஹுட்டாயிடு ஒரு மாரி எனக்கு அவுங்க சாப்புடும் போது
ஆமா இல்ல பாப்பா கொஞ்சோ இதுவானது
ம்
அவ கொஞ்சோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறோ எது வேணா சாப்புல்லா
ம்
அது வரைக்கு கொஞ்சம் பாத்து பாத்து சாப்புன்ணு அப்புறோ பாப்பாக்கு தான காட்டு என்ன சொல்ற கேட்கல
உன்ன பாத்து பாத்து
ம் ம் ஃபஸ்ட்டு நீ அந்த ஸ்பீக்கர சரி பண்ணு சுத்தமா கேட்கல
ம் அது ஃபோனு ரெண்டு மூணு டைம் கீழ விழுந்ததுல்ல
அதனால ம் ம் நறைய நா இதுதா சொல்லிருக்கே
நறையா இததா பேசிக்கிறேன்றாங்க
ஃபோன சரி பண்ணு ஃபோன சரி பண்ணு
ம் ம் ம்
ஏன்னா சுத்தமா வந்து எதோ லாங்லருந்து பேசுற மாரி கேக்கு
ஆ இல்ல இல்ல
அதுக்குதா
இங்கே பக்கத்துல இருந்துச்சின்னா ல
கஷ்டோ கஷ்டமாருக்குது கேக்கறதுக்கு பேசுறதுக்கு
சேரி சேரி சேரி
ம் எ வீட்டுக்காரு ரெண்ட் நாளா
இல்ல
என்னோட மாமாருக்காங்கல்ல
அ
அவரு வீட்லயேதா மீட்டிங்ல இருக்குறாரு ரெண்டு நாளா சொல்றே
ம் இல்லைங்க தோழி வேலைக்கி
வெளியில இல்ல இந்த ரெண்டு நாள் வந்து வீட்லதா
வீட்ல தா ம்
ஆமா நா ஸ்டார்ட் பண்ண நேரோ
அவரு வீட்டுல இருக்ரே
ஆமா
இங்கதா வீட்டுல ஏ எதுக்கு வெயில போய் அளயனு ஏற்கனே
ஆமா ரொம்ப வெயில்
அழங்கார ஏற்கனே கொஞ்சோ கலர் அதிகோ
ஆமா அப்புறோ இன்னு வந்து கருத்துருவாங்க
அதனால அவரு அண்ணி வீட்டுல இருக்கேன்னாரு
நாளைக்கு ஒரு நாள் மட்டுதா அதுக்கப்புறோ சுத்தணு பாவு
அது வெயில் கொஞ்சோ பட்லயே மழ டைம் இருந்துச்சுல
இதோ ஸ்டார்ட் ஆக போது ஆமா ஆ அதுவு தா பிரச்சன இதுவு தா பிரச்
அதுவு பேச அது குடு குடு குடுக்றேன்ட்டு கடக்கு சேரின்னு போய்டலா
ஆ
ஆம்
ஆ ஆ
வெயில்லதா அந்த மாதிரி இப்ப நாள்ளா எரியு பாச பாச பிரச்சன இருக்கு சரி ஏன்டா இந்த வாழ்க்கைய வாழ்றோன்ற மாரி
ஆமா நைட்டு படுக்க போ பத்து ஏ பசங்க ஏசி கேக்குதுங்க
ஹலோ அஹ் சொல்லு ப்ரோ
புரியல
நல்ல
அண்ணாவா
ஆமா அதுல பிரச்சன இருக்கு ஆ எல்லாரு வன்ட்டாங்க என்ன பண்றது வெயிலு நம்ம வீடு அந்த ஏசி போட்டுக்லா அதனால இதுமாரி
புரியல
எங்க வீடெல்லா ஏசி வச்சிர்லா
ஏ என்னா எந்த வீட்டுல வச்சா என்ன
எங்க வீட்டுல வரனு போறப்ப எல்லா சேத்துருவோ யாரு எப்டி போகணு
என்ன எல்லா இதே சொல்றீங்க
அ நம் மட்ட நம்மட்டு வக்கலா இதெல்லா எட்டு பேரு வந்துட்டு போயிருப்பாங்கல்ல அவங்கல்லா வைக்கல கேப்பாங்கள
ஏ என்னாடா இது இதெல்லாம கேப்பாங்க
நைட்டுக்கு மாட்டாங்கல்ல
எனக்கு அதெல்லா தெரில
பஞ்ச பேய வந்து எ வந்த நல்லா வா பேக் பண்ணியே குடுத்துருவாங்க
என்னது என்னது
சொந்தமாது சொந்த இடமா இந்த கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அஹ் படுத்திருவாங்க இங்க என்ன ப்ரோ ஆஹ் அது வாடக வீடுன்றதனால கொஞ்சோ பிரச்சன காட்டுக்கு வேலியு ஓட வேண்டியிதா இருப்பாங்க அ இப்ப கேள்விபட்ருக்க இல்ல குக்கீங் டைம்
ம் எல்லாத்த பத்தி யோசிக்குணு
அது என்ன பண்ண முடியு சாப்ட முடியாது நீங்க அதுக் இங்யே எம் வேல இருக்கு
வீடுன்னு வந்துட்டு எல்லாமே வந்துட்டாலே ஒரே தலவலி தாப்பா ஹம் அப்பல்லா ஜாலியா இருந்துட்டோ
ம் நா இன்னோன்னு தெரியுமா நாங்க இங்கதா வீடு
ஆமா
அவரு இஷ்டோ இல்ல தெரியுமா
ஆ அது தெரியு அதுக்கப்றோ இப்ப இருக்காங்ளா எங்க இருக்
அதே அங்க இருக்கு கோயில் ஆமா ஆப்போசிட்லியே ஒரு ரோட் போகுல்ல வேளச்சேரி
ஆமா
ஆனா என்னா பண்ணுவாங்கணு தெரில
அப்டியா ஆனா ஏ இப்பிடி பண்ணானுங்கன்னு தெரியலல்ல இத்தன வருஷமா
ம்
அதா இத்தன வர்ஷமா இருந்ருக் இருக்கீங்க இப்பய எல்லாரோட கஷ்டோ பாவுப்பா
இருக்க முடியாது
ம் எல்லாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ருக்கு
ரொம்ப கஷ்டமாருந் வேலைக்குப் போனா போவாங்க இல்லன்னா படுத்துக்குனு இருப்பாங்க புகுந்த வீட்டான்ட வாடக கூட கரெண்ட் பில் மட்டுதா ஓபன் ஆவ்ளியா
ஆ ஆனா இப்ப எல்லாத்தையுமே பாக்கணுல்ல
ஒரு மாரிஇருக்கு வாடக வீட்ல இருக்றது வாடகை வாடக வீடுன்றதுனால வாடக குடுக்கணுனே ஓட வேண்டியதா இருக்குது
ஆமா இல்லன்னா நம்ம பாட்டு நம்ம வீட்ல நிம்மதியா இருக்கலா வேணுன்னா போலா வேணான்னா விட்டர்லா
எடங் குட்த்துட்றாங்க ஆனா அது எப்போ கட்டித் தருவாங்க என்ன பண்ணுவாங்கன் தெரில
அவுங்ளே கட்டித் தந்துருவாங்ளா
அப்டிதா சொன்னாங்க கட்டித் தருவாங்க அவங்களே கட்டித் தருவாங்கணு
ஏனா வீட்டோட சேத்து தானே இடிச்சாங்க எல்லாமே அப்ப எல்லாமே பாக்கணுல்ல அப்டி தா பண்ணுவாங்ளா
நம்ம வீடு கட்டி தந்துருவாங்கன்ட்டு
நீ வந்து அப்பல்லா உனக்கு கல்யாணோ ஆய்ட்ச்சா
ஆ அப்பல்லா நா கல்யாணோ ஆயி வன்ட்டே இப்போ வந்து ஒரு பத்து நாள் இருவது நாள் இருக்கு அப்பதா இடிச்ட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடிலந்தே கேஸ் பொயிட்ருந்துது மூணு நாலு வர்ஷமா கேஸ் பொயிட்டுருந்துது
பாரா
சொல்லுவாங்க நோட்டீஸ் ஒட்றனு பொட்டு வாங்க வந்து நோட்டீஸ் ஒட்றனு பொய்டுவாங்க
ஆ ஆ ஆனா இந்த தடவ முடிவாயிடுச்சு ம் ம் என்ன பண்றது நேரோ அப்டி இருக்குன் நெனக்கிறே மாடி மாடி வீடுல்லா இருக்குல்ல அந்த சைடு
ம் பெரிய பெரிய வீட்லா இருக்கு
ஆ ஆ நம்பிதான கட்டிருப்பாங்க
ம் இத அந்த ஒன் சைட் மட்டு நம்ம வீட்லா இருக்ல லைனா ஒரு நாப்பது வீ டு நாப்பத்தி ஆறு வீடு அத மட்டுதா இட்சா ந்து இந் சைடுக்குலா வந்து சொந்த எடோ அவ்ங்ளதுல
அப்புடியா ஏ அந்த சைடு மட்டு
அதா டைலர்காரங்க எடம்மா இது வந் அதனால சைடு இதலா வந்து வேற ஒருத்தவங்க எடோ
அப்படியா இந்த சைடு இருக்கறது மட்டு
வீடு மட்டு டைலர்காரங்க எடோ ப அபே இட்ச்டாங்க